ஹலோ
ஆ ஆ சொல்லுங்கா
என்ன பண்றீங்க
இந்த சும்மாதான்க்கா நீங்க
இந்தா இருக்கோ
ம் சாப்டீங்ளா ம்
ம் இன்னைக்கு மீன் கொழம்பு
ஆ
இங் இங்கெல்லா வெனஸ்டே ஆனாலே மேக்சிமம் மீன் கொழம்புதா சிஸ்டர்
அப்டிங்ளா வெனஸ்டேனா மீன் கொழம்பா
மீன் கொழம்பு தா
அப்ப மண்டேனா
மண்டேனா சண்டே வச்ச மிச்ச மீதி இருக்கும்ல அத வச்சு சமாளிச்சுப்போ
செரி
டியூஸ்டே வந்து சாம்பார் தா எப்பவுமே மேக்சிமம் சாம்பார் வச்சு காலிஃப்ளாரு ஏதாவது கூட்டுக்கிட்டு பாத்துப்போ வெனஸ் டே மேக்சிமம் மீன் அப்படி இல்லன்னா ஏதாவது பார்த்துப்போ பிள்ளைங்களுக்கு வந்து இந்த புளி கொழம்பு இந்த ஐட்டங்கள்லா புடிக்காது சிஸ்டர் அவுங்கோ வந்து இந்த சிக்கனு வேற இந்த மாரி அந்த மாரியாதா சாப்பட ஆசப்படுவாங்க
ம் பசங்க தா இருக்காங்ளா
பசங்க ரெண்டு பசங்க இருக்காங்க
ம் பசங்கன்னா அந்த மாரிதா சாப்டுவாங்க எங்க புளி கொழம்பு சாம்பார்லா இறங்காது
ஆமா அது எனக்கே இறங்காது எனக்கே புளிக்கொழம்புனாலே சுத்தமா புடிக்காது
ம் நீங்க ஒரு பொண்ணு நீங்ளே இப்டி சொல்லும் போது
ஆமா உங்களுக்கு புடிக்குமா சிஸ்டர் புளிக்கொழம்பு
ம் புளிக்கொழம்பு எனக்கு புடிக்கு
புடிக்குமா
ம் பிடிக்கு சிஸ்டர் பிடிக்கு சாப்டுவன்க்கா சாப்டுவ
ஆ
ம் திரும்ப வியாழக்கிழம என்ன வைப்பிங்க
வியாழக்கிழம அதா ஏதோ பாப்போ முட்ட போட்டு ஏதாவது வச்சுக்குவோ காலையில பிள்ளைங்களுக்கு ஃபிரைட் ரைஸ் ஏதாது கிண்டி குடுத்துக்குவோ அதுக்கப் புறோ வீட்ல பாக்குறதுக்கு கொழம்பு வப்போ அப்படி எது முடியலன்னா சிக்கன் எடுத்துருவோ
வியாழக்கிழமையா
ம் வியாழக்கிழம
அப்ப சனிக்கிழம
வெள்ளிக்கிழம மேக்சிமம் சாம்பார் சனிக்கிழம வந்து ஏதாச் சாதம் மூட்டுவோ சாம்பார் சாதம் இல்லன்னா வெஜ்டபிள் பிரியாணி அந்த மாரி ஏதாவது போட்ருவோ
ம்
ஞாயிற்றுக்கிழம மேக்சிமம் ஃபுல்லா எப்பவுமே சிக்கன்தா
செரி செரி சிக்கன் எப்டி ஒரு கிலோ எடுப்பீங்ளா
ஒரு கிலோதா ஆரம்பத்துல எங்க அத்தல்லா இருக்கு போது எங்க ஹஸ்பண்ட் கூட பொறந்தவங்க மொத்த ஆறு அக்கா ரெண்டு தங்க சி இரண்டு அண்ண தம்பி மொத்த எட்டு பேரு எட்டு பேருக்கு ம் எட்டு பேருக்குமே பத்துரூபாய்க்கு ரெண்டு கருவாடு இருக்குல ஆமா ஆமா வேற எல்லாருக்குமே
சுபை
அவங்களுகெல்லா ஒரு கிலோ எடுத்து அத்த வந்து அவ்வளத்துக்கு ஒரு ரசத்த வச்சு ஒரு கொழம்பு வச்சு ரசத்த வச்சு ரசத்த வச்சு கறி கிரேவி மாரி வச்சு குடுத்துருவாங்க
ம் ம்
ஃப்ரெண்டு தா அது இப்போ எங்களுக்கு எங்க பிள்ளைங்களுக்கு ரெண்டு கிலோ எடுத்தாலு பத்தாது சிஸ்டர். ம் ம் சாப்டக் கூடாதுதா அதுக்கு என்ன பண்ண முடியு எங்க மாமனார்ல்லா இருக்குபோது பிள்ளைங்களுக்குல்லா மட்டன் தானா
ம்
மட்டன் தான் எடுப்பாங்களா வார வார ஆனாலு மட்டன்னி குடல் கிடல்ன்னு எடுத்துருவாங்களா! இப்ப எங்களால அந்த மாரிலா முடில அதனால அதையு இல்லைங்க அவங்க விரும்பி சாப்ட மாட்டேங்கறாங்க. அதுனால என்ன பண்ண அது மாஜிக் சிக்கன்னா ரெண்டு கிலோ எடுப்போ கிரேவி கிரேவி வப்போ ரச வப்போ பொறிப்போ ஒரு வார பிரியாணி போடுவோ
ம்
அதுலயு ஒரு நாலு துண்டு போட்டு சால்னா வச்சு நைட் டுக்கு தோச இட்லி அப்டி இல்லனா சப்பாத்தி எதாவது போட்டு சாப்ட்டுபோ ஆனா இப்ப மேக்சிமம் ரெண்டு கிலோ ஆமா பொரோட்டா ஒரு வாரம் விட்டு ஒரு நாள் நாங்க வீட்ல போடுவோ. எனக்கு போட தெரியாது என் வீட்டுக்காரங்களுக்குதா போட தெரியு அவங்க கடைல இருக்கிறதுனால அவங்க போட மாட்டாங்க. இவன் எங்க என் மச்சன் ஒய்ஃப் இருக்காங்கல அவங்க போடுவாங்க.
பரோட்டா போடுவாங்களா
அவங்க அடிச்சு குடுப்பாங்க நா வந்து தட்டி கல்லில போட்டு எடுத்து அடிச்சு குடு பிள்ளைங்களுக்கு கொண்டு குடுப்ப
செரி செரி
ம் நீங்க உங்க வீட்ல பரோட்டா போட தெரியுமா
பொரோட்டா நாங்க வீட்ல இன்ன வரும் செஞ்சதே கெடையாதுக்கா
செஞ்சதே கெடையாதுன்ன
ம் செஞ் ஒரு நாள் கூட செஞ்ச வெளியதா வாங்குவோ அது வாட் ரொட்டி அப்டின் சொல்லி வாங்கிருவோ பொரிச்சு ரொட்டி எல்லாருக்கு பிடிக்காது வாட் ரொட்டி வாங்குவோ. கல்ல தோசை கல்ல போட்டுறது
ஆமா இங்க எங்க வீட்லயு வாட்டு ரொட்டி தா
ம் மாட்டு ரொட்டி வாங்குவோ வாங்கி சாப்டுவோ அது இந்த பிச்சு போட்டே வாங்கிட்டு வந்துடுவோ தனியா வாங்க மாட் சால்னா தனியா ரொட்டி தனியா வாங்க மாட்டோ
ஏ அப்டி அது
அது அப்டிப்பிடி க்காது அது அவங்களாவே பிச்சு போட்டு உள்ள சால்னா ஊத்தி இதா தந்துருவாங்கல்ல அதுதா பிடி
ஆ அது போகனா கொஞ்ச காஞ்சீரும்ல எக்ஸ்ட்ரா சால்னா வேணும்ல
ஆமா எக்ஸ்ட்ரா சால்னா தருவாங்கல்ல நாங்க தேவைக்கு ரொம்ப ஊறிட்டு ட்ரை ஆயிட்டு அப்டின்னா கொஞ்ச சால்னா ஊத்தி நாங்க சாப்டுகிருவோ
சரி நாங்களா மொதல்லா வாரத்துக் ஒறுக்கா வாங்கி கிட்டு இருந்தோ இப்ப அந்த அளவுக்கு வீட்ல சூழ்நில சரியின்னனால வாரத்துக்கு ஒருக்கால வாங்கறது இல்ல ஆனா நா எ ஹஸ்பண்ட கேட்டா நைட் ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க கட அடச்ட்டு
செரி செரி
ம் இல்லன்னா வீட்ல எப்பமாது வாங்குறதா இருந்தா பொதுல ஜாயிண்ட் ஃபேமிலி தான ஆளுக்கு என்னென்ன வேணுமோ ரைஸ்னா ரைஸ் நூடுல்ஸ்னா நூடுல்ஸ் பொரட்டா பொரட்டா யெல்லாமே வாங்கிக்குவோ
சேர் செரி
பொரோட்டா வந்து நாங்க மேக்சிமம் ச்ச நா கலியாண முடிஞ்சி வர்றதுக்கு முன்னகூட் டில இருந்து வீட்ல போடுவாங்களா வார வார ஆனா
ம் என்னசிஸ் என்னக்கா
நாங்க அடிக்கடி பரோட்டா வந்து ஆரம்பத்துல நா கல்யாண முடிஞ்சு வரதுலருந்து வார வார தவறாம வீட்ல பொராட்டா போட்ருவாங்களா
ம் ம்
இப்ப வந்து பரோட்டா வந்து ம் வீட்ல ஹெல்த்கண்டிஷன் யாருக்குமே சரியில்ல அது நல்லது இல்லல அதனால இப்ப கொறச்சிட்டோ பிள்ளைங்களுக்காக ஆசைபட்டா போட்டு குடுப்போ சால்னா வீட்லயே வச்சுருவோ நாங்க ஆமா ஆமா ம்
வேற எந்த மாரி வீட்ல என்னயேது செய்வீங்ளா
வீட்லருந்தா யிந்த பிரியாணி போட்றது பரோட்டா போடுவோ ரைஸ்னா அந்த கடையில போட்ற ரைஸ்மாரி வராது நம்ம வீட்ல எப்டி செய்வோமோ அப்டிதா வரு
ஆம்
ஆ அதெல்லா செய்வோ ம் நீங்க எதுவு வீட்லல்லா போட்றதில்ல என்ன
ம்ஹூ எல்லாமே கடைல தா அக்கா வாங்கணு வீட்ல எதுவுமே போட மாட்டோ
ஆ
போட்டா சப்பாத்தி போடுவோ
சேரி சப்பாத்தி ஒடம்புக்கு நல்லது தான என்ன
ஆமா சப்பாத்தி சுகர் ஃபேஷண்ட்டுகெல்லா நல்லதுல்ல
ஆமா
அதனால சப்பாத்தி போடுவோ
ம்
அது நைட்டுதா போடுவோ பகலல்லா போட மாட்டோ நைட்டு தா சப்பாத்தி
சேரி
சால்னா வந்து கடைல கடைல வாங்கிருவோ சால்னா
ஆ
வீட்ல செய்ய மாட்டோ சப்பாத்தி மட்டு வீட்ல போட்டு கா செஞ்சுட்டு கடையில தனியா சால்னா அம்மா வாங்கிட்டு வரு
ஆ நானு கல்யாணத்துக்கு முன்னுகூட்டி எங்க வீட்ல எங்க அம்மா அப்டிதா சப்பாத்தி போடுவாங்க போட்டுட்டு சால்னா கடையில போய் ஒரு இருவரூவா முப்பரூவாய்கு வாங்கிட்டு வந்துருவாங்க நல்லாருக்கு சப்பாத்தியு நல்லா மெதுவா சாப்டாருக்கலா ஆ
பிச்சு போட்டு பொரோட்டா சாப்ட்ர மாரி ஊத்தி சாப்டுருவோ
சாப்டனா ஆ
ம்
ம்
வீட்ல சாப்டுப்போ இடியாப்போ அந்த மாரி வீட்ல செய்வீங்களா
ஆமா இடியாப்போ செய்வோ மாவு திரிச்சு வச்சுக்குவோ இந்த நேத்து கூட திரிச்சி வந்து ச்சி பொண்ணு மச்சா பொண்ணுருக்கா அவ இடியாப்போ வேணுன் ன்னா வீட்ல சிலிண்டர்ரு வேற காலியாயிருச்சு வீட்லல்ல கடைல டீ கடைல இன்னைக்கு நாளைக்கு லீவு தான கட
ம்
அதனால ஓ ஊரு குச்சாலோ போய்ட்டு வந்து எடுத்துக்கலான்டுருந்தாங்க அதுக்குள்ளயு காலியாயிச்சு ஒடனே வீட்லருந்து இங்க எடுத்துட்டுபோய் அங்க போய் மாட்னாங்க நைட் வர லேட்டாயிடுச்சா ஒம்போதரைக்கு வந்ததுக்கு அப்ரோ அவ பாலபிரியா பொண்ணுயே இதுக்கேட்டா
ம்
இடியாப்போ வேணு நின்னா மறுபடியு இடியாப்போ செஞ்சோ நைட்டு
சேரி சேரி இடியாப்பத்துக்கு பாலா
இடியாப்பத்துக்கு அவங்கலா பால் தா ஊத்தி தாப்டுவாங்க நா வந்து தேங்காப்பூவு சீனியு போட்டு சாப்டுவே எங்க வீட்லல்லா தேங்காபூவு சீனியு தான அது நல்லாருக்கு இங்க பாலு சீனியு போட்டு சாப்டுவாங்க அது எனக்கு புடிக்காது
ம்
நா எனக்கு மட்டு தேங்காப்பூ சீவி பால் போட்டு சீனி போட்டு சாப்டுவே
சேரி சேரி
ஒங்களுக்கு
எங்க வீட்ல இடியாப்போ போட்டாங்கன்னா உங்க ஏன்னா நா இடியாப்போ வந்து வெள்ள கலர்லதா பாத்ருக்க பாத்துக்கோங்க கடைல புளி
உங்க வீட்ல எப்டிருக்கு ஏ டே எதனால எந்துருஸ்ட்ட
சாம்பல் கலர்லருக்கு எங்க அம்மா டிஃப்ரெண்டா செய்வாக
ம் நானு ஒரு தர பாத்துருக்கே
திங்க மனசு வராது அத பத்தா
ம் அது கள்ளு மாரி வேற சிலநேர்த்துலருக்கு
ஆமா அது இடியாப்போ பெருசா பாத்துருக்கோ இது இட்லி மாரி மூஃபுனு இருக்கு
க்
இது எஃக்கு திக்க முடியானாக்கா அ பத்தா நமக்கு இடியாப்போ அப்டிங்கற ஒரு இடியா அது மயிண்டே இருக்காது ஆ
ஆ
ஆ போட்டா சாம்பார் ஊத்தி சாப்ட எனக்கு பிடிக்கு இடியாப்பத்துல
சேரி
அது போட்டா ஆசைக்கு ஒண்ணுல்ல ரெண்டு வேனா சாம்பார் வச்சு சாப்ட்டுவே சாம்பார் வச்ச அன்னைக்கு போட்டா
இப்ப சென்னை சைட்லாக்கா இடியாப்பத்துக்கெல்லா ஆட்டுக்கால் பாயான் சொல்லுவாங்க
ம்
ஆட்டுக்கால் சூப் மார்ருக்கு அத ஊத்தி சாப்ட்டா நல்லாருக்குன் சொல்லுவாங்க ஆனா நம்மளுக்கு மேக்சிமம் வந்து இடியாப்பனாலே தேங்காப்பூவு சீனியுந்தா நல்லாருக்கு
ம் நா சாப்டமாட்டே